ஆஹ் வணக்கம்ங்க
வணக்கம் என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஆஹ் சும்மாதான் இருக்கேங்க நீங்க என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
உம் நான் நல்லா இருக்கேன் ம் நானும் இப்போ சும்மாதான் இருக்கேன் சும்மாதான் இருக் ஏன்னா சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்க அந்த கீரையெல்லாம் கிள்ளி கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் சரி அந்த டைம்ல எதுக்கு வேஸ்ட்ட் பண்ணணும் இன்னும் டூ டேஸ் தானே இருக்கு பேசி முடிக்கணும்
ஆஹ ஆமாங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க நீங்க என்ன ஸ்பெஷல்ல பண்ணிங்க
இன்னைக்கு மார்னிங் ஃடிபன் செ செஞ்ச இப்போ லன்ச்சு கேக்கறீங்களா
இல்ல மார்னிங் என்ன சமைச்சீங்கன்னு கேக்கறே
காலையில வந்து பசங்களுக்கு நேத்து அந்த முருங்கக்கா கொழம்பு இருந்தது அதையே பெரட்டி கரனக்கெழங்கு ப்ரை பண்ணி கொடுத்தாச்சி நமக்கெல்லாம் ஐஸ் பிரியாணி அதாவது பழைய சோறு அதுல வந்து நேத்து நைட்டு கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சி மிச்சமாயிடுச்சி ஓகே அத வேஸ்ட் பண்ணக்கூடாது பசங்க வந்து வற மோது இது மில்க் ஷேக் பண்ணி குடுத்தா குடிச்சிட்டு போயாச்சி நானு எங்க வீட்டு ல எல்லாம் என்னா பண்ணுவோம் இந்த தயிர் சாதம் தயிற ஊத்தி தேங்கா ஆ வெங்காயம் யா பச்ச மொளக போட்டு ஒரு பெசைய பெசஞ்சி ஆஹ ஆளுக்கு ரெண்டு கிளாஸு சூப்பர் அதே முடிச்சாச்சி இன்னைக்கு ஒரு ப்ளேட் ஃபர்ஸ்ட்டே அதான் இப்போ மத்தியானத்துக்கு வந்து ஆ இப்போ மதியானத்துக்கு வந்து அந்த பகாரியா சொல்லுவோ நெய் சோறு
ஆம் மாங்க ஆமாங்க ம் நல்லது ந நல்லது நல்லது நல்லதுங்க சரிங்க நான் இப்ப மா இன்னிக்கி வந்து சாம்பார் தாங்க இட்லி சாம்பார்
செரி செரி
அப்புறம் என்ன உங்களு உங்களுக்கு என்ன என்ன கொழம்பு நீங்க வச்சா உங்களுக் கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாரி ஏதாச்சிம் டிஷ் தெரியுமா நா இது வச்சன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வச்சன்னா இப்ப எங்க வீட்ல எல்லாரும் விரும்பி விரும்பி சாப் டங்க ஒரு வாட்டி சாப்பறவங்க கூட ரெண்டு வாட்டி சாப்பறவாங்க ரெண்டு வாட்டி சாப்பறவங்க கூட மூணு வாட்டி சாப்பறவங்க மீன் கொழம்பு ஆ மீன் கொழம்புல இன்னிக்கி என்ன நல்ல மீன் வாங்கனா நீங்க இந்த அவ்ளோ செம டேஸ்டா செய்வன் இப்போ ஒவ்வொருத்தவங்க வந்து எப்டி பாத்தீங்கன்னா கடல் மீன் னோட வீட்ல வில்லேஜில இருக்கிற ஏரி மீன்லா இன்னும் டேஸ்ட்
அந்த மீனே எனக்கு புடிக்காது ஓ அந்த ஆத்து மீனு அந்த மீன் கொழம்பு வக்க பிடிக்கு மீன் சாப்பிடவு பிடிக்கு ஆனா அந்த ஆத்து மீன் ஏரி மீன் மட்டு பிடிக்காது கடல் மீன் தா பிடிக்கு அந்த கடல் மீன்ல நா எனக்கு ரொம்ப புடிச்ச கொழம்பு வீட்ல ரொம்ப விரும்பி சாப்பறது வந்து அது என்ன அது சின்னதா ஒன்னு ஒரு கவல பொடி சொல்லுவாங்க தெரியுமா கவள பொடி ஆமா கொழம்புல அதான் டேஸ்ட் ச அத வாங்கி அது கூட மாங்க மாங்கா போட்டு செஞ்சா செம டேஸ்ட் எனக்கு பெரிய மீன் எல்லா போட்டுதா கொழம்பு வச்சு தா பிடி
ஆ சின்ன மீனா ஆமா சின்ன மீன் தா டேஸ்ட்டா இருக்கு அதுயப் அப்றோ முள் இருக்க மீனு தா டேஸ்ட் தர்புன்ஸ்
ஆமா கவல பொரி எனக்கு ரொம்ப புடிக்கு ஆ அதுலதா அ பழம் ப்ப மீன் கொழம்புன்னு வச்சா இதுல மட்டுந் தா வெப்பே மத்த எந்த மீன்லையு மீன் கொழம்பே வக்க வக்க மாட்டே நானு இல்லன்னா மீன் கொழம்பே இல்ல அந்த மீன் கெடச்சா மட்டு தா மீன் கொழம்பு மீன் கொழம்பு மற்றபடி மீன் வந்து அந்த வைபா சொன்னல்ல முருங்கக்கா கறி கோட்ட மிட்டா சல்லா போட்டு அதே மாதிரி மீன்ல விட்டு அதே மாரி மீன் புதிய மட்டாசாலா பண்றது ரொம்ப புடிக்கு நெக்ஸ்டு அதுக்கு அடுத்தது வந்து மீன் வருவல் அப்ப பண்டா அந்த மீன் மட்டுதா மத்தபடி எந்த மீனையு கொழம்பு நல்ல
ஆ சரிங் சரிங்க நல்ல புரிலங்க
இல்ல ரொம்ப பேசுறனோ
இல்ல இல்ல லங்க இல்லங்க அதெல்லா ஒன்னு இல்லங்க ந சேரிங்க அது ஒன்னு பிரச்சன இல்லங்க நீங்க அப்புறமா எனக்கு என்ன நா எனக்கு எக்ரீஸ் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சா எனக்கு அந்த டிஷ்ச சொல்லி் குடுங்கள நானு உங்களுக்கு ட்ரை பண்றே
இப்ப நேத்துதா பண்ண
ஏ இல்ல இல்ல எனக்கு என்ன நா சமையலு கத்துக்கணுன்னு ரொம்ப ஆவலா இருக்கே எதுக்காகனா எனக்கு பியூச்சர்ல யூஸ் ஆகு இன்னொன்னு என் இன்னான்னா இப்போ இப்ப நா காலேஜ் படிக்கிறனால அங்க ஸ்டே பண்ற ரூம் இருக்கு நானா ஸ்டே பண்ற நேரோ வரு ஆனா நாங்க ஸ்டே பண்ணோனா நா மட்டு தனியா இருக்க மாரி இருக்கு அந்த டைம்ல நானே சமைச்சி சாப்ட்டா நல்லா இருக்கு இல்ல த்தவங்கல எதிர்ப் பாக்க வேண்டா அததுக்காண்டிதா எனக்கு ஒரு எனக்கு என் ன்னானா இப்பதிக்கு எனக்கு வீட் ட்டல எனக்கு செய்யறது எனக்கு வீட்லன எக்ரைஸ் ரொம்ப புடிக்கு ஆனா அந்த எக்ரைஸ் எப்பிடி செய்யனு உங்க
அது வந்துஸ் அந்த எக்ரைஸ் மட்டு நீங்க சமைக் ச்ச உடனே அந்த சுட சுட சாப்ட்டதா அந்த எக்கோட ஸ்மெல் இருக்காது நம்மளால சாப்பிட முடியு சமைச்சி வச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டா அதுடைய டேஸ்ட்டே நல்லா இருக்காது ஒரு மாதிரி அந்த முட்ட வாட ம் ட்ட வாட அடிக்கு அதனால நீங்க சமச்ச ஒடனே சாப்பிடணு ஓகே சாப்பாடு அதுக்கு நீங்க தனியா வடிச்சி வச்சிகங்க இப்ப நார்மலா அரிசிலயு செய்யலா அதே மேரி பாஸ்மதி ரைஸ்ல அது நம்ம இஷ்டோ ஒரு உங்களுக்கு மட்டு செய்யலன்னா ஒரு ரெண்டு முட்ட ஒரு பெருங்காயத்தினர் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒண்ணு மீடியம் சைஸ் தக்காளி ஒண்ணு
ஆ இல்ல இல்ல ந நீங்க பஸ்ட் என்ன சொல்றீங்கன்னா பஸ்ட் அ இந்த டிஷ் இதுதா பண்ணு பஸ்ட் எண்ணெ ஊத்தனு அதுக்கம்மா ஒரு ரெண்டு வெங்காயோ போண்ணு அந்த மேரி எனக்கு சொ சொன்னாலே ஓகே எனக்கு தனி தனியா சொ
அதுதா அதுதா ஆ சரி ஓ அதுதான் பர்ஸ்ட் நீங்க சாப்பாடு வடிச்சு வச்சதுக்கு அப்புறம் அப்புறமா கடாய் எண்ணெய ஊற்றி கொஞ்சம் கடுகு போடுங்க கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டிகை சோம்பும் போடுங்க அதுக்கு அடுத்தது வெங்காய வெங்காய வந்து கண்ணாடி நிறத்து க்கு வதுக்கறோம் தோழி ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த க பண்ணி வச்சுக்க தக்காளி பச்ச முளகா அதிக போட்டு கொஞ்சம் பெரட்டு பெரட்டுங்க கொஞ்ச கருவாப்பில ஒரு கைப்பிடிஅளவு தக்காளி போட டேஸ்ட்டா இருக்கும் போடுங்க போடுங்க ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி
எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டு சோம்பு போட்டு அதுக்கப்புற சும்மா வெங்காயம் போட்டு வெங்காயத்த நல்லா இது நம்ம பிரவுன் கலர்ல நிறம் மாறணும்
ரொம்ப புரோன் வேண்டாம்
ஆஹ ஒரு
ரொம்ப புரவுன் வேண்டா ஆமா கண்ணாடி பதம் சொல்லுவாங்க அதுக்கு கலர் தாங்க தெரியும் கலர் சேஞ்ச் ஆகும் வெங்காயத்தில அந்த சமயத்தில தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு பெறட்டு பெறட்னதுக்குஅப்புறமா கொஞ்சம் மஞ்சள்தூள் மசாலா கொஞ்சம் மிளகாதூள் இதையும் போட்டு நல்லா பெறட்டிட்டு சும்மா ஒரு இ என்ன சொல்றது சின்ன டம்ளர்ல ஆறு கிளாஸ் தண்ணி அதுல விடுங்க விட்டு அந்த தண்ணிலேயே அப்பிடியே அது ட்ரை ஆயிடும் ஆனது அப்புறம் முட்டைய ஒடச்சி ஊத்திருவேன் முட்டைய நல்லா கெலறி அந்த முட் முட்டையும் அந்த நாங்கள் போட்டுக்கிற வெங்காய தக்காளி இதெல்லா நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு அந்த பதம் தெரியும் பாக்கும்போதே இருந்தா உதிரி உதிரியா வரும் இல்லையா அந்த சமயத்துல அரிசி வடிச்சி இருக்க அரிசியை போட்டு ஒரு பெறட்டு பெரட்டி எடுத்து கொத்தமல்லி தூவி ஓடனே சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தயவு செஞ்சு மூடி வச்சு மற அப்டியே அப்புறமா சாப்பிடலனா டேஸ்ட்டே மாறும்
ஆமாங்க இல்ல நான் சூடோட சாப்பிட்டேன் இல்ல நான் சூடோடு சாப்பிடுதான் சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொல்லறங்க ரோட்டு கட்ட
இல்ல இல்ல ரோட்டு கடையில நீங்க போய் கேட்டாலும் இந்த மெத்தடுல தான் செஞ்சு கொடுப்பாங்க சென்னையில இருக்க ரோட்டு கடைகள்ல்லாம் முட்டை சாப்பாடுல்லாம் இப்பதான் செஞ்சு தருவாங்க
இல்ல எல்லாத்துலுமே அப்படித்தான் பண்ணுவாங்க எல்லாடுமே அப்படித்தான் பண்ணுவாங்க நமக்கு ஏதாச்சும் தேவைனோ அப்பயே தான் போட்டு கொடுப்பாங்க தவிர போட்டு வச்சு கொடுக்க மாட்டாங்க பாங்க அது அந்த மாதிரி பண்ணனா அது நம்ம மீன்ஸ் தான் இது பண்ணுவாங்க நம்ம ஒயிட் ரைஸ் அ சாம்பார் ரசம் பீன்ஸ் அந்த மாதிரிதான் நமக்கு வடிச்சு வச்சுட்டு கூட கொடுப்பாங்க தவிர அம்மா இந்த தக்காளி சாதம் ஆஹ புளி சாதம் இந்த எக்ரைஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி அப்புறம் மதியம் என்ன குழம்பு வைக்கலாம்னு பிளான்ல இருக்கீங்க ஹலோ ஹலோ கேக்குதுங்களா கேக்குதுங்களா ஆஹ எனக்கு நல்லாவே கேக்குதுங்க ஆஹ சரிங்க அத ஒன்னும் பிரச்சனை இல்லங்க ஆஹ நீங்க அப்புறம் இப்ப மதியம் என்ன பிளான் இப்ப மதியம் என்ன சமைக்கலான்னு இருக்கீங்க
அதெல்லாம் சொன்னே நீ சமைச்சே முடிச்சாச்சே அப்படின்ட்டு நெய் சோறு சிக்கன் குழம்பு அப்படின்ட்டு சாப்பிட வேண்டியது மட்டும் தான்
அஹ இப்போ உங்களுக்கு சாப்பிற மட்டும்தான் நல்லது நல்லது நல்லதுங்க அப்புறம் நீங்க இப்போ உங்களுக்கு இந்த என்னோட லைஃப்ல ஹலோ
தொழுகை முடிச்சிட்டுதான் சாப்பிடணும் அப்பறம்
உம் சரி இப்போ நீங்க உங்க மறக்க முடியாத நினைவுகள்ன்னு ஒண்ணு இருக்கும் மறக்க இந்த இந்த என் லைஃப்ல இந்த இது ரொம்ப நான் சந்தோஷமா இருந்தேன் அப்படி ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு
அப்டி குறிப்பிட்டு சொல்றத வர்லா இல்ல ப்ரோ இல்ல அதெல்லாம் ஆ அதலா அப்பியு நா பேசனா அது நமக்கு மறுபடியும் விளைவுகள் வரும் அதனால அதக்கு வேண்டா ஓகே ஓகே அதனால அவாயிட் பண்ணிலா
நல்லது நல்லது நல்லது ஸ்கிப் பண்ணிலா நல்லது அது ஒன்னும் பிரச் சின இல்ல ஆ வேற எனக்கு ஆ எப்டி சொல்றது எனக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல நா ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த ஸ்போர்ட்ஸ்ல நா ரொம்ப ரொம்ப அடிக் டேனேங் இந்த ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்
அப்டின்னா வீட் நறையா நறையா நறையா எல்லாத்துல நாமதான் வரணும் எல்லா ஒருத்தரே கலந்துக்கணும் எல்லாத்துலயு நாமதா வரனு அப்டின்ட்டு நெறையாவே எனக்கு நறையா சைக்கள் ஓட்டி ஆ சைக்கள் ஓட்டுறதா ரொம்ப பிடிக்கும் அந்த போர்ட்ஸ்ல எங்க கலந்தாலு நான் ஃபஸ்ட்டா போய் நிப்பே அதுல ஃபஸ்ட் சொன்னாங்க சைக்கல சரி ஓட்ட பந்தயத்துல சரி அது ரெண்டுத்திலமே ஆ ரெண்டுத்திலமே நாங்க பஸ்ட் ஆமா அதுல வருவ
சைக்கிள் ஓட்டபோட்டி இந்த ஸ்லோ போட்டி
ஆமா ஆமா ஆமா ஆமா ரெண்டுமே அது ரெண்டுமே நா பண்ணதுனால வண்டி ஓட்ட எனக்கு யாருமே கத்து குடுக்கல அது எனக்கு நா அவ்ளோ ட்ரைனிங் எடுத் அதனால நானே வந்து டூவீலர நானே கத்துகிட்டு நானே வண்டி ஓட்டறே யார் எங்கே போயி ட்ரைவிங்க்கு நா போயி கத் துக்கவே இல்ல யாரோ ஒரு நாள் எனக்கு கத்து குடுக் கவு இல்ல இந்த மாரிதா பிடிக்கனும் இந்த மாரிதா ஓட்னோ அப்டின் யாருமே சொல்லிக் குடுக்கல அந்த அனுபவத் த வச்சி நா அப்டே வண்டி டூ வீலர்லா ஓட்ட கத்துக்கிட்டே இப்ப லாஸ்ட்டா இப்ப ஆட்டோ ஓட் டனு இப்ப ஒரே எ என்னுடைய எண்ணம் ஃபுல்லா அந்த ஆட் டோ ஓட்டணு நறையா பேர் ஆட்டோ ஓட்றாங்க லேடிஸ் அதெல்லா அந்த பிங்க் ஆட்டோலா குடுத்துட்ருக்காங்க நாங்க பண்ணணுன்ற ஒரு எண்ணம் பாக்லா ஓகே ப்ரோ நா ஓகே ப்ரோ ஓகே ஓகே நமக்கான நேரம் முடிசிருச்சு ப்ரோ நா கால் பண்றே ப்ரோ
கே ஓகே ஓகே உங்க கூட பேசுனது ரொம்ப மிக்க நன்றி மீண்டு நெஷ்டு நெஷ்ட்டு கால்ல நம்ம பேசு வோம் தொடருவோம் ஓகே நன்றி நன்றி